ஹலோ வண் என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே தோழா நீங்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ஆல் குட்டு நீங்க
ம் நானு நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ல்ல இனிமேதா சாப்ட்ணு
அது என்ன சாப்ட்டேன்னு சொல் சொல்ல வந்
சேரி இல்ல ஞாபகோ இல்ல செரி அதா டக்குன்னு இழுத்தே இது சாப் டன்னு சொல்ல முடிலயா செரி சாப்ல்ல தானே செரி டக்குன்னு யோசி
ம் நானு இன்னு சாப்ல்லே இனிமேதா சாப்ட்ணு
அப்ப சாப்டேன்னு எதுக்கு சொன்னீங்க
ம் நா சொல்லவே இல்லயே சாப்ட்டேன்னு
இல்ல சொன்ன மாரி இருக்கு
அப்டியா அப்டி வாழ்க்கை எப்டி போயிட்டு இருக்கு
வாழ்க்க எங்க போகுதுங்க அப்டியே போறோ ஒர்க்குக்கு போறோ டெய்லி வர்றோ அப்டி தூங்குறோ மறுபடியு எழுந்து ஒர்க்குக்கு போறோ ஒரு நாள் லீவு அவ்வளதா வாழ்க்கை
ஏ ஃபிரெண்ட்ஸ் கூடனா எங்கயா நா நண்பர் கூடலா எங்கயு வெளிய போ மாட்டீங்களா பாக்க மாட்டீங்களா பேச மாட்டீங்களா
அதெல்லா போவோம் இருந்தாலு அந்த ஒரு நாளா தான போறோமே
ம்
அதா வருத்தமா இருக்கு வீக் எண்ட்லா கிரிக்கெட் லா விளாடுவோ
வாரோ ஏழு நாளே போக முடியாது இல்லையா ஏன்னா சம்பாதி இருச்சாதா இப்போ இந்த காலத்துல நம்மளுக்கு மரியாதை கெடைக்கு
ம் அதுவு கரெக்ட் தா நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்
ஓ ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே மேம்
ம் மேம்லா இல்ல உங்களுடயு ஏஜ் கம்மி தா இருக்கு வாங்க பொங்கலுக்கு
இல்ல இல்ல இல்ல எனக்கு தா கம்மியா இருக்கு நா நெனைக்கிறே கண்டிப்பா பாக்கலாங்க
அப்டியா
அஹ ஆமா நீங்க வேற ஹவு ஹவுஸ் ஒய்ஃபா சொல்றீங்களா இப்ப தா மேரேஜ் ஆயிருக்கு ஒங்களுக்கு அச்சோ பரவால்ல இருக்கட்டு இருந்தாலு மேரேஜ்ஜு ஆயிட்டால மறக்க
ஆ செரி ஓகே மரியாத குடுக்கறது நல்ல விஷ்யந்தா அப்புறோ என்ன டாபிக் பேசலா
சொல்லுங்க ஏ படிச்சு படிச்சிருக்கீங்கல்ல
ஆ நா டுவெல்த்து தா படிச்சிருக்கே
ஸ்கூல் லைஃப் எப்டி போச்சு சொல்லுங்க ஆ ம்
ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்றது ஆமா சுத்ற எந்த வீட்டுக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது
ம் அது திருட்டுத்தனம் தா ஜாலியே
ஆமா அதுதா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்றதே மோஸ்ட் ஆப் ஜாலி தா இன்னு இந்த மாரி சின்ன சின்ன விஷ்யம் பண்ணு போது அது இன்னு ஜாலியா இருக்கு
அதுவு கரெக்ட் தாங்க
அப்புறோ டூருக்கு போவோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆ போலெனா எப்டி ஒரு புது சேந்து ஒரு ரெண்டு மூணு வருஷோ வீட்டுல அலோ பண்ணல ஸ்கூல் டூர்லா அதுக்கப்புறோ நா போய்தா ஆகணு கொஞ்சம்
எங்க படிச்சீங்க கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட்லா தா படிச்சிங்களா
ஆமா கேர்ள்ஸ் ஸ்கூலு
ஓகே ஓகே
ம் அதுக்கப்புறோ போயி தா ஆகணு கொஞ்சோ எங்க அப்பா கிட்ட நா சொன்னவுனெ எங்க அப்பா ஓகே நா அனுப்புறேனு சொல்லி எங்க அப்பா அனுப்புனாரு அது செம்மையா இந்ச்சு சியர்ஸ் என்னாலயு என் லைஃப்லயே இப்டி என்னால மறக்க முடியாத நினைவுகள் சொல்லலா ஸ்கூல் டூர்லா
எல்லாருக்குமே அப்டித்தான சூப்பரான ஒரு இது அது ஸ்கூ ஃபுல் ஸ்கூல் டூர்னாலே ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கூல்னாலே ரொம்ப பெஸ்ட்டு டூரு வேறயா
இன்னு ஜாலியா இருக்கு நம்பள யாரு இல்ல இல்ல இங்க லோக்கல் குயிஸ்லேண்ட் ஒன் டே டூர் தானே
ஓ
ஒன் டே டூருகே வீ ட்லோ அவ்ளோ திண்டாட்டோ அவ்ளோ கெஞ்சி கூத்தாடி போக வேண்டியதா இருக்கு இன்னு நீங்க கேரளா அப்டிலா சொன்னா அவ்ளோதா அனுப்பவே மாட்டாங்க
ம் சேரி காலேஜ் படிச்சிருந்தா போயிருப்பீங்க மிஸ் பண்ணிட்டீங்கனு நா நெனைக்கிறே
நா காலேஜ் படிக்கல எங்க வீட்டுல படிக்க வைக்கல இல்ல பொம்பள பசங்க அவ்ளோ படிக்க கூடாது அந்த மாரி
ஏன் பொம்பள பச ங்க படிக்க கூடாது என்னா இது கதையா இருக்கு ஸ்ட்ரிட்டா சேரி ஓகே நீங்க எந்த எந்த சைடு
நா இங்க சென்னை தா
ஓ சென்னைல இவ்ளோ டிதுவா ஐய்யய்யோ
நா வந்து கொஞ்ச வந்து இஸ்லாமிக் பொண்ணு ஆனா எங்க வீட்ல
ஆ சேர் சேர் ஓகேங்க அது பரவால்ல
ம் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயி ஆ என்னோட இப்பந்தா கொஞ்ச ஒ ரெண்டு வர்ஷ ஆகுது
ஓ
ஆ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃப்ரிடம் எனக்கு அவுங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் என் பேக் போனா இரு ப்பாங்க தைரிய குடுப் பாங்க ரொம்ப சப்போட் அவுங்க நா இப்ப எங்க வீட்ல பண்ணாது இப்ப நா எ ஃப்ரெண்ட்ஸ் கூட எ பிரெண்ட்ஸ் எல்லா மீட் பண்ணி ரொம்ப வருஷ ஆகுது ஆயிட்ச்சுனு எ ஃபிரெண்ட்ஸ் எல்லா மீட் பண்ண வச்சாரு தனியா வெளிய அனுப்புனாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு வா
ஓகே சூ
அந்த மாரி எனக்கு ரொம்ப என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் தா
அதா ஒரு புரிதல் ஒரு புரிதல் இருக்குவோ தா அது கரெக்டா மெயின்டென் ஆவுது சூப்பர் சூப்பர் ஆ நல்ல பேர்ன் நெனக்கிற நானு
ம் கண்ணு வெக்காதீங்க
அதல்லால்ல கண்ணு வச்சா சுத்தி போட்டுக்கங்
அவர்தா எல்லா சப்போட் பண்ணுவாரு எல்லா விஷயத்திலயு சப்போர்ட் பண்ணுவாரு தைரியமா பேச தைரியோ குடுப்பாரு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்ணிட் இருக்காங்க தாம்
ஓ ஓகே ஓகே என் னம் தெரிஞ்சிக்லாமா என்ன பிஸ்னஸ் பண்றாங்க
இது வந் ட்ரெஸ் தா துணி பீல்டுல இருக்காக இந்த பிசினஸ்தா பண்ணிட் இருக்காங்க ஆமா ஆமா சென்னைதா
சேர் ஓகே ஓகே ம்
ம் ம்
பேபில்ல நா வந்து ஃபார்மா ஃபீல்ல இருக்க ஃபார்மா
நீங்க படிச்சு இருக்கீங்ளா
ஆ ஆமா பி எஸ் சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்
ம் எப்போ இப்பதா முடிச்சிங்ளா
ஆ ஒன் இயர் ஆகுது முடிச்சு ஒன் இயர் ஒர்க்கே போயிட்டு முடிச்சிட்டே தெரியுதுங்ளா நா சின்ன பையனு இப்ப தெரிஞ்சுதுங்ளா
இல்லங்க என்னோட ஏஜ் மாரிதாங்க இருக்கு
அப்ப உங்ளுக்கு டொன்டி ஒன் டொண்டி டூ தா இருக்கு டொன்டி இதுல்தா இருகுல ம் ஓகே ஓகேங்க அ சின்ன சின்ன பொண்ணுதா நீங்க தெரிது
இப்பதா நீங்க மேம்னு கல்யாண்ணானாவே பெரியவங்கதா அப்டின் கொஞ்ச சீன் போட்டீங்க இப்ப என்னங்க
இல்ல கொர்லு தெரியுல ஏங்க சின்ன சின்ன வஸ் சின்ன வேங்ட அதனாலதா சொன்ன
செரி செரி
அப்றம் எப்டி போது உங்க லைஃப்பே
என் லைப் நல்லார்க்கு இப்பதா எனக்கு குழந்தை பொறந்திருக்கு
வாவ் வாவ் கேர்லா பாயா
கேர்ள் பேபி இப்ப அவங்கக்குள்ள டைம் போயிட்டுருக்கு இப்பதா டூ மந்த் தா ஆகுது அவங்க கூட டைம் போயிட்டுருக்கு
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் டூ மந்த் பேபியா ஓகே
ஆமா ஆமா
ம் நேம் என்ன குழந்த நேம்
அஷ்ரா பாத்திமா
ஓ அஷ்ரா பாத்திமா ஓகே நேம் கூட அதா இப்ப வந்த மாரி இருக்கு அஷ்ராவா ஏதோ
ம் ம் இனி என்னோட ஐடியா இது என் பொண்ணு பேர்ணா ம் ம் அப்பறோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க அம்மால்லா
ம் சூப்பரா இருக்காங்க நல்
ம் ம்
என்ன மேம் டூர்லா போயிருக்கீங்ளா ஃபேமிலி டூர் இப்ப ரீசெண்டா எதாச்சு
அ ரீசெண்டா எங்க இந்த லீவ்ல வந்துதா எனக்கு டெலிவரி ஆச்சு இந்த லீவ்ல நா எங்கேய போ முடியாது நா டெலிவரி டெலிவரி ஆயிட்டு எங்கயு போக முடியாது அதாவ்து எல்லாரு போனாங்க ரெசார்ட்லா போனாங்க எல்லாரு ஃபேமிலில எங்களாலதா போக முடியலா அதனா
ஆமா சரி விடுங்க இந்த இன்னும் பாப்பா வளந்தக்கப்பறோம் போவ் போறீங்க கும்பலா ஃபேமிலியா சூப்பரா ம்
இப்ப நா போலனே எங்க அம்மா அப்பாவு போல நானு என் ஹஸ்பண்ட் போலன்னு எங்க அம்மா அப்பாவு போல அவங் நா எங்க அம்மா வீட்லதா இருக்கே அதால்ல எங்க அம்மா போல அவங்களா என் தம்பி மட்டு போய்ட்டு வந்தா நேர குடியு
பாத்ரோ எதாச்சு தேய்க்கிறீங்ளா
இல்ல இல்ல சொல்லுங்க
இல்ல டங் டங்குன்னு கேக்குது நீங்க தா தண்ணியில கழவுற மாரி
ஆமா ஆமா ஆமா ஆமா
ம் சரிங் சரிங்க
ம் என்ன முடிஞ்சிச்சு கொஞ் இப்பதா பாப்ப அவ தூங்க வரைக்கு கொஞ்சோ பண்ணாதானே அவுங்க எந்திரிச்சன்ன அவுங்க கூடயே இரு க்கணு இருக்கற மாரி இருக்கு
ம் அதுவும் கரெக்ட் தா கொழந்த பொறந்துட்டாலே பின்ன அவுங்க தூங்க வைக்கதே ரொம்ப கஷ்டமாதா இருக்
ம் ஆமா
சரி சரிங்ண்ணா
அப்றோ எங்க எங்கன்னா சொன்ன மாரி இப்போ பேபி வேற பொறந்துச்சி எங்கேயு போக முடியாதுல ஆ தெய்வ வர்த்தினி நைட்டு என்ன ஸ்பெஷல் நைட்டு வீட்ல
என்னோட பேபிக்கு சிக்ஸ் மந்த் ஆனாதா நா வெளியல்லா போகணு போகுற பத்தி யோசிக்கிணு
எஸ் அதுவு கரெக்ட் தா
அது வரைக்கு என்ன எந்த பிளானுமே இல்ல
ஓகே வீட்டுதா பிளானு
ஆமா அவள நல்லா பாத்துக்குணு அது மட்டுதா ஏ மைண்ட் ஃபுல்லாவே
ஓகே ஓகே அதுவு கரெக்ட் தா
அவ கூட விளயாடணு அவ கூட பேசணு அப்டிதா
சூப்பர் சரி நைட் என்ன சமயல்
நைட்டு வந்து சா சாம்பாரு முட்ட பொடி மாஸ்
ஓகே ஓகே ஓகே மேம்
ம் நீங்க இப்ப நைட்டுக்கு பிரியாணி சாப்ட்டீங்ளா வீட்ல செஞ்சதா கட பிரியாணியா
இல்லயே சாப்பிடலயே பிரியாணி நீங்க சொன்ன மேரி சாம்பார் தா
இங்கியு சாம்பார் தானா
ம் கேரத்து திங்ககிழமையா நேத்து கூடோ செட் சண்டேல நேத்து சாப்பிட்டே பிரியாணி
ம் ம் ஏ வீக்லி ஒன்தானா நான்வெஜு
புரில
வீக்லி ஒன்தானா நான்வெஜு
ம்
ம் செரி செரி செரி
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கே உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
க
அப்றோ
அப்றொ ஏ ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்கப்பா
உங்க பேரண்ட்ஸ் எப்டி இருக்காங்க
ஆ என்னோட பேரண்ட்ஸ் நல்லா இருக்காங்க
ஓகே ஓகேங்க சரி நல்லா பாத்துக்கோங்க வீட்ல இருக்க போத ம் அதனால தா எனக்கு பேச்சே வரல நா நினைக்கிறே
ஐயோ இல்லன்னா மட்டு நா தா பேசிட்டே இருக்கே நீங்க பேசவே இல்
பேசுறது நல்ல விஷியோ தானே எக்
செர் சேரி ஓகே என்னோட அழைப்பு எடுத்தது அதுக்கு மதிச்சி ரொம்ப நன்றி பேசுனதுக்கு ஓகே பாய்
பாய் ஃப்ரெண்ட்